ஆரு கவுர்மெண்ட் எக்ஸாம் பத்தி எல்லா சொல்லிட்ருந்தீங்கல்லங்க
ஆமாங்க
அ அதே மாரிதாங்க நான் நானு ப்ரிப்பேர் பண்ணலாதாங்க ஊருக்கு போய் கிட்டத்தட்ட நாலஞ்சு வர்ஷமாக படிச்சிட்டல்லா இருந்தங்க
சேரிங்க
சேரின் சொல்ட்டு சேரி வெறு படிச்சுக்ட்டே இருக்கறோமே எதோ ஒரு வேல செஞ்சா அப்டியே வேல செஞ்ச மாரியாச்சு படிச்ச மாரி ஆச்சுந்தாங்க இந்த வேலைக்குள்ள காலவச்சே
இதுல வந்டீங்கனா படிக்கறதுக்கே நேரம் இருக்காதே
ஆமாங்க இதுக்குள்ள வந்ததுல இருந்து இன்னிக்கு வரிக்குங்க அவ்வளவு ஒரு ஸ்ட்ரெஸ்ஸு வேல செஞ்சோம்னா இப்டி கண்ணமூடி படுத்தாகூட தூக்கோ வர மாட்டேங்குது இதுல எங்கங்க
தெர்லங்க
இதுல எங்க போய்ங்க படிக்கிறது ஆனாலு வந்து கொஞ்சோ கொஞ்சமா இடைல படிச்சுட்டுதா இருக்கறங்க
இதுக்குங்க ம் அதுதா இது நாவந்து நாமக்கல்ல ஒரு தட அ அந்தமாரி நாமக்கல் ஈரோடு அந்த மாரி ஒவ்வொரு ஊர்லயுமே இது இருக்குதுல்லங்க படிக்கறதுக்குன்னே இருக்குது நாங்க வந்து எல்லா பக்க மே எதுன் விசாரிச்சங்க எல்லா பக்கோ கமே எது எதுன் விசாரிச்சோ ஒரு குறிப்பிட்ட ஒரு எடத்துல வந்து நாங் போனோ போயி அங்க போய் அக்காங் ஒ ஒரு நாள் போனங்க ஒரு நாள் போனது பத்தா அது ஒரு மாட்டு கொட்டாய் மாரி செ செட்டு மாரி கட்டிக்கிறாங்க
சேரிங்க
அதுல லைனா எல்லாத்தையு உக்கார வெச்சுங்க அதுல சொல்லி தராங்க நம்ம நம்ம கீழதா உக்காரனு
சேரிங்க
ம் அந்தமாரி இருந்துச்சுங்க
அ
அப்புறோ சேரின்ட்டு அது அது வந்து நம்ளுக்கு ஒத்து வராதுன்ட்டு அப்புறோதா வந்து சும் சேரிங்க
அ நா வந்து பாத்தீங்கன்னா நல்ல ஒரு டாப் இன்ஸ்ட்டியூட்டுக்கு தாங்க போய்ட்ருக்கே இன்னுமே போய்ட்டுதா இருக்கே டூ இயர்ஸா கன்டினியூ பண்ணிட்ருக்கே
சேரிங்க
அங்க போய் படிச்சுக்கிட்ருக்குறே இப்ப வந்து வாரத்துல நம்முளுக்கு ரெண்டு நாள் லீவுல்ல வீக் என்ட்ல அந்த வீக் கண்ட்ல ரெண்டு நாள்ல ஒரு நாள் கொழந்தைங்களுக்காக ஸ்பெண்ட் பண்ணிட்டு ஒருநாள் கொழந்தைங்கள ஸ்கூலுக்கு தாட்டி விட்டுட்டு அப்டியே அவுங்கள இந்த பக்கோ ஸ்கூலுக்கு தாட்டி விட்டுட்டு இப்டி பஸ் ஏறி இன்ஸ்டியூட்க்கு போய்ருவங்க
சேரி சேரிங்க
இன்ஸ்டடியூட்க்கு போயி அந்த ஒரு நாள் வந்து அங்க படிச்சுக்கிட்டுங்க அங்க குடுக்குற நோட்ஸலா எடுத்துட்டு வந்து முடிஞ்சவரிக்கு வீட்ல அட்லீஸ்ட் ஒரு ஒன் அவாராது படிக்கிறங்க ஆனா அந்த ஒன் ஹவர் வந்து வேல செய்ற அளவுக்கு நம்மளுக்கு வாங்கி குடுக்குறதுக்கு போதுமானதானா கண்டிப்பா கடையவே கடையாதுங்க
ஆமாங்க இது தொல்ல அதுதா நாங்க அப்புறோ அந்த இதுல பாத்தீங்னா நல்லாதாங்க சொல்லி தராங்க
நம்மளால டைம் செட் பண்ண முடில
இப்ப சனி ஞாயர் மட்டு லீவு
செரிங்க
மீதி அஞ்சு நாள் வந்து பாத்தீங்கனா சாயந்திர நாலு மணிக்கு போனீங்கனா ஏழு மணி வரைக்கு நல்லா அந்த பரிட்சிலல்லா பாஸ் ஆயிருப்பாங்கலங்க லொத் தேர்வல் இல்லா அவிங்கதா வந்து சொல்லி தராங்க
நான் போற பாருங்க அந்த இன்ஸ்ட்டியூட்லயு நீங்க சொல்ற மாரி காலைல வந்து பாத்தோம்னா வாரத்துல அஞ்சு நாள் திங்கள் இருந்து வெள்ளி வரைக்கு காலைல பத்து பத்து மணில இருந்து மதிய ரெண்டு மணி வரைக்கு ஒரு பேட்சுங்க அதே மாரி ஈவினிங் வந்து நாலு மணிலருந்து எட்டு மணி வரைக்கு ஒரு பேட்ச செ ரெண்டு பேட்ச் சாஸ்ங்களா இந்த ரெண்டுமே நம்மளுக்கு செட் ஆகல அப்டின்னா வீக்கெண்ட் பேட்ச் சனி ஞாயிறு போடுவாங்க அந்த சனி ஞாயிறு வந்து காலைல ஒன்பதுரைக்கெல்லா க்ளாஸ் ஸ்டார்ட் ஆயிருங்க ஒன்பதரைக்கு ஸ்டார்ட் ஆச்சுன்னா மாலை ஆறு மணிக்குதா முடியு அதுக்கு முன்னாடி யாருமே இன்ஸ்ட்யூட்ட விட்டு வெளிய வர மாட்டாங்க
செரிங்க
அங்க லீவ் போடுறக்கு அலோ கெடையாது இப்ப நம்ம எதாவது எமர்ஜென்சி அப்டின்னா அன்னைக்கு மொதலே சொல்லிரணு இப்டி வந்துட்டு திடீர்னலா போக கூடாதுங்க அந்த மாரி ஸ்ட்ரிக்ட்டாதா வச்சிருக்குறாங்க நானு முடிஞ்ச வரைக்கு கஷ்டப்பட்டு படிச்சுக்கிட்டுதாங்க இருக்குற ஏதோ கடவுள் புண்ணியத்துல ஒரு வேல கெடைச்சி இந்த வேலயில இருந்து தப்பிச்சு போன்னா எனக்கு நிம்மதியா இருக்குங்க
பாக்லாங்க எங்க நா தா ஒரு அந்த இதுல போறது இப்ப முன்னாடி நா வந்து ஒரு ரெண்டு மூணு பரிட்ச எழுதுனங்க
செரிங்க
அதுல வந்து பாத்தீங்கனா மார்க் அதிகமா வரல ஏன்னா மொததடவ இது எல்லா வரல
ஆமாங்க
இதுல சேந்ததுக்கு அப்பற ஒரு பரீட்ச எழுதணு பாருங்க அதுலதா அஞ்சே மார்க்கு
பரவால்ல உங்களுக்கு கை கெட்டுனது வாய்க்கு எட்டலங்கிற மாரி போய்ருக்குது
ஆமாங்க ரொம்ப இதா போய்ச்சு இப்போ உட்டுட்டங்க அது கல்யாண ரெடி ஆனதுக்கப்பறமே உட்டுட்ட
ஓ.
இன்னொன்னு என்னன்னாங்க அது இப்ப ஃபுல்லாவே மாத்திட்டாங்களாமா
ஆமாங்க எல்லா எல்லாத்துக்குமே வந்து சிலபஸ் மாறிடுச்சுங்க ஆக்சுவலா வந்து இப்ப நம்மளுடைய புது சி எம் பொறுப்பேத்ததுக்கு அப்பற வந்து பாத்தோம்னா ஒவ்வொரு வருஷமு புக்கு மாத்துவாங்கல்ல அந்த மாரி இந்த வருஷ பாத்தோம்னா ஒன்னாவதுல இருந்து மூணாவது வரைக்கு மாத்திருக்கராப்படிங்க
செரிங்க
இப்போ நாம வந்து கவர்மெண்ட் எக்ஸாம் படிக்கிறக்கு சிக்ஸ்த்துல இருந்து டுவெல்த் புக்ஸ்தா படிச்சிருக்குறோ
அதனால இப்பதக்கு பிரச்சன இல்ல அடுத்த வருஷ வந்து எந்த ஸ்டாண்டர்டு மாத்துவாங்கன் தெரில
இந்த வருஷந்தா ங்க புக்கு புக்கோட இதே மாத்திட்டாங்க அதாவது புக் வந்து இவங்க மாத்தினது இல்லங்க அங்க சிலபஸ்ஸே வந்து வேற மாரி லாங்குவேஜ்லருந்து எல்லாமே வெளிலிருந்தெல்லா கேக்குறாங்க அப்பிட்லா சொன்னாங்களே
இல்லலங்க என்னோட பைய வந்து அரசு உதவி பெறும் பள்ளியிலதா வந்து படிக்கிறாங்க மூணாவ்து படிக்கிறா அவனோட புக்க வந்து நா வாங்கி பாத்தே இப்ப இருக்கிற சி எம் அவங்களோட ஆட்சிக்கு கீழ புதுசா அச்சடிக்கப்பட்ட புக்கு அவங்க தா வந்து இந்த புக்கே கொண்டொந்துருக்காங்க புக்கு பாத் தங்க உண்மயாலுமே புக்கு வந்து அவ்ளோ ஒரு அருமியா இருந்துது
அதாதாங்க பரிச்சைக்கு வந்து பரீச்சைக்கு மட்டு அ பரிச்ச சிலபஸ் வந்து டோட்லாவே மாத்தியிருக்கிறாங்கன் சொல்லாங்க நெறைய பேரு அதுனாலதா உட்டுட்டே நானு
இந்த டிஎம்கே ஏடிஎம்கே பீரியட்லெல்லா கருணாநிதி செஞ்சாங்க பெரியார் செஞ்சாங்க இதவையதா புக்கு ஏகப்பட்டது குடுத்துருப்பாங்க இவங்க வந்து என்ன பண்ணு வாங்க அப்புடினா இதெல்லா தூக்கிவுட்டுட்டு உண்மையாலுமே செஞ்சவங்க யாரு அப்படிங்கறதயு கொழந்திங்ளுக்கு நெறைய அறிவுபூர்வமான விஷயங்களையு புத்தகங்கள்ல கொண்டு வருவாங்க கண்டிப்பா நம்பலா நம்ம என்ன பண்ணணு அப்பிட்னா அதுக் ஙுள்ள எதோ அந்த புக்க மாத்தறத்துக்குள்ள இருக்குற புக்க போட்டு படிச்சி மேல போயிட்டம்னா பரவால இல்லனா மறுட்யு புக்கு வாங்கறக் ஒரு பத்தாயிருபா ஆகு
நானு இது அங்க சென் அ சென்னையில இருக் கும்போதெல்லா அங்க பக்கத்லியே ஒரு எடத்துல
சேரிங்க
ஒரு அறிவாளயத்ல இருந்து வாங்கிருந்தாங்க ஆறாவ்லந்து பத் தாவது புக்கு பாதி புக்கு வாங்கிட்ட
சேரிங்க
அதெல்லா இன்னு அப்டே கொண்டாந்து அடிக்கி வெச்சிருக்குறே ஆனா படிச்ச பாடில்ல
நா பாருங்க நா வந்துங்க ஸ்கூலுக் போய் நெறைய பேத்துக்கிட்ட ட்ரை பண்ண அ ஸ்கூலெல்லா என்ன பண்றாங்க அப்டினா புக்க வந்து பசங்களுக்கு குடுக்கறதுே கெடையாது அவங்க என்ன பண்றாங்க வருஷத்தோட முடிவுல ஆ புக்கெல்லா வாங்கி எடைக் போட்டுறாங்க எ புள்ள வந்து ஆறாவ்து படிச்ட்ருந்தாங்க போன வருஷோ நா வந்து அ அவங் கிட்ட சொல்லி எடுத்துட்டுவான் சொன்னதுக்கு புக்கெல்லா தரமாட்டேன் சொல்லி சொல்லிட்டாங்க இதுக்கு நா அந்த ஸ்கூல்லயே படிச்சிருக்கிறே படிக்கிறக்குதா டி என் பி எஸ் சிக் படிக்கணுன் அம்மா கேக்குறாங்கன் சொல்லி குடுத்தா வாங்கிட்டுவான் சொ வா சொன்னே அப்பவு குடுக்கல சேரி பாப்பா நீ என்ன பண்ணு புக்கு எதோ ஒரு புக்காவ்து நம்ப்ளுக் வேணு அதனால நீ வந்து அந்த அன்னைக்கு புக் கொண்டு போகாத நீ வெச்சிட்டு போய்ரு அப்டின் சொல்லி சொன்ன
சேரிங்
உன்னயு என்ன பண்ணிருக்காங்க அ க்ளாஸ்லருக்கிற அவ்ளோ பேரோட பேரையு படிச்சு யார் யார் புக் இருக்கோ நீங்க மட்டு ஒக்காருங்க அ புக்கு இல் இல்லாதவங்க வந்து நில்லுங்கன் சொல்லி புக்கு குடுக்காதவங்களெல்லா கண்டுபுடிச்சி அடுத்த நாள் வந்து கண்டிப்பா நீங்க குடுத்தே ஆகணு உங்க புக்க சப்மிட் பண்ணா மட்டுந்தா உ நீங்க அடுத்த எக்ஸாம் எழுத முடியு அப்படின் சொல்லி வார்னிங் பண்ணிர்கிறாங்க
இங்கெல்லா ரொம்ப தப்புங்க
ஆமாங்க இப்ப நா என்ன சொல்றன்னா அரசாங்க வந்து இலவசமா குடுக்குது புக்கு நீங் வாங்கி எடைக்குதா போட போறீங்க இப்போ எல்லாருமே வந்து என்ன பண்ண மாட்டாங்கன்னா படிக்க மாட்டாங்க இந்த மாரி முக்கியமான யாராவ்து கேக்குறவங்குளுக்கு நீங்க உதவி பண்ணலா அப்டி இல்லனா வேணுனு தேவப்படுறவங்களுக்கு நீங்க அந்த புக் அவங்களுக்கே குடுக்குறதுதானங்க மொற ஒன்னு இல்ல இப்ப வந்து இப்ப படிக்கிற பிள்ளைங்க ஆறாவதுல இருந்து அவங்க புக்க எடுத்து வச்சாவே பின்னாடி நம்ம மாநில தேர்வு எழுதுறக்கு ரொம்ப யூஸ் ஃபுல்லா இருக்கு அதெல்லா இவங்க தெரிஞ்சு தெரிஞ்சு பண்றாங்களா தெரியாம பண்றாங்களா எதுமே தெரியில எல்லாத்தையு வாங்கி கண்ணு முன்னாடியே எடைக் போட்றாங்க இதுல ஒரு புக் குடுக்குறதுனால என்ன குறைஞ்சறாங்கன் தா தெரிலேங்க
எங்க பள்ளிக்கூடத்துல்லைங்க தனியார் பள்ளிக்கூடோ
சேரிங்க
வெச்சிருப்பாங்க ஏன்னா ஆசிரியர்க் ஆசிரியரோட காப்பினு ஒண்ணு இருக்குமில்லங்க
ஆமாங்க
அது வந்து அவங்க போயிட்டாங்க ஆனா அந்த இது வந்து அப்டியே இருந்ததுங்க ஒரு இது
சேரிங்க
ஓர் பண்டுல் எல்லா சப்ஜெக்டு அப்டியே இருந்துதுங்க கேட்டதுக் கே அப்ப வந்து நாங் கரெக்டா ட்வெல்து முடிச்சு வரோ நாங்க வந்து சொ சொல்றோ இந்த மாரி குடுங்க நாங்க வந்து நாங்க அப்பவே அப்ளை பண்ண ஆரம்பிச்சோங்க அப்பற சொன்ன இந்த மாரி குடுங்க எங்களுக்கு வந்து ச் குரூப் டூ வந்து எழுத முடியாது ஆனா ஃபோர் எழுதலா குடுங்க அப்டின் சொல்லிட்டு ஆசிரியர்கிட்டதா மொதல்ல கேட்டம்ங்க
சேரிங்க
கேட்டதுக்கு நீங்க ஃபர்ஸ்ட்டு வந்து எல்லா படிக்கிறது பாருங்க அப்புற வந்து இந்த பரிட்ச எழுதிக்கலா
சேரிங்க
அப்டிங்கற மாரி அசிங்க படுத்தி வுட்டுட்டாங்க
அவங்க அப்டி சொல்றாங்களா ஆனாங்க அதுக்கப்புறோ நா பு இதுக்கு அங்க இருக்கற எல்லாருமே எனக் எனக்கு க்ளாஸ் எடுத்த டீச்சர்ஸ் தா இப்ப அவங்க வந்து என்ன பண்லா ஒரு வேள ஹெச் எம் கிட்ட பேசி அவங்க நெனைச்சிருந்தா சிக்ஸ்திலிருந்து டுவெல்த் வரைக்கு இருக்குதுங்க அந்த ஸ்கூல்ல ஒவ்வொரு செட்டு புக்கு செட் எல்லாருமே படிச்சு யூஸ் பண்ண புக்கு தா கண்டிப்பா ஹே குடுத்துட்டு நீ சிக்ஸ்த்ல இருந்து டுவெல்த் வரைக்கு ஒரு செட் புக் இருக்கு உன்னால முடிஞ்சது குடுனா கண்டிப் ப்பா நம்ம ஏதோ ஒரு அமௌண்டாவது குடுக்கலா ஆனா அவங்க புக்கே இல்லேன்ட்டாங்க எம்புள்ள படிச்ச புக்க குடுத்திருந்தா கூட எனக்கு யூசா இருந்திருக்கு
அறிவாலயத்துல தானுங்க
அ சேரிங்க
அங்க எல்லாமே இருக்குது நீங்க இப்ப போனீங்கனாலு எல்லா புத்தகமு வாங்கிக்லா
சேரிங்க நா என்ன பண்ணே போயி தாலுக் ஆஃபிஸ் இருக்குதுலுங்க அங்க போயி எங்க ஊர் தாலுக்காஃபிஸுக்கு போயி அங்க போயி ஒவ்வொரு மாசமு காசு சேத்தீநீ கொஞ்சோ கொஞ்சமா சேத்தி அ ஒவ்வொரு ஸ்டாண்டர்டு புக்கா ஆர்ட்ரு பண்ணிங்க வாங்கன அப்டி தா வாங்கி வச்சிருக்கறே வீட்ல புக்குக்கு மட்டுமே கிட்டத்தட்ட பத்தாயிரூவா ஆச்சுங்க அ ஆர்ட்ரு பண்ணி வாங்கிக்லா ஒவ்வொரு புக்குக்கும்மே என்ன ரேட்டோ அதுதா
அதாங்க நம்ம அது இங்க அந்த அ அறிவாலயத்துல வந்து போட்லாங்க போட்டோம்னா இல்ல இப்ப நம்முழுக் தெரிஞ்சவங்க யாராவது போறாங்க அப்டினா நீங்க சொல்லி வுட்டீங்னா அட போனா நீங்க இப்ப நம்ம ஒரு புத்தக கடேல இருந்து எப்டி வாங்கிட்டு வரமோ அப்டி நம்ம வாங்கி ல்லா புதுசே
ஆ சேரிங்க கண்டிப்பா அடுத்த தடவ போனா அங்க போய் பாக்குறங்க
எல்லாமே வச்சிருப்பாங்க அது ஒன்னு பிரச்சன இல்லங்க நா அங்கதா எனக்கு எங் பெ பெரியப்பா பையன் போயிட்டு வாங்கினு வந்தாங்க
சேரிங்க
சேரிங்க வேற யாரிட்டயாவது இருக்குதானு விசாரிச்சி பாத்துட்டு அடுத்த தடவ எனக்கு கூப்டு போது கண்டிப்
ஆ சேரிங்க நா பாத்துட்டு கூப்புர ஆ